ஹலோ வணக்கம்ஹலோ வணக்கம் சிஸ்டர் எப்டி இருக்கீங்க ஆ நல்லாலருக்கேன் சிஸ்டர் வீட் எல்லாரும் எப்டி இருக்காங்க
எல்லாரும் அல்லாரு நல்லா இருக்காங்க
சூப்பர் சிஸ்டர் அப்பறம் சாப்பட்டீங்களா ஏதாவது சம்மர் டேஸ்ல எங்கயோ வெளிய போறதா சொன்னீங்க அ
ஆக்சுவலி நாங்க வந்து இருக்கிறது வந்து சிட்டி சைடு சிட்டி சைடுல இரு அதனால வந்து எப்பொழுதுமே நாங்கள் வந்து ஒகேஷன் ஒன் மந்து ஏதாவது லீவு ஹாலிடே ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் அந்த மாதிரி லீவு வந்தாலே எங்க கிராமத்துக்கு வந்துருவோம் நாங்க
ஓ சூப்பர்
ஏன்னா எங்க கிராமம் வந்து எப்டினா என்னோட கிராமம் வந்து எப்டி இருக்கும்ன்னா ரொம்ப இயற்கைய இருக்கும் இயற்கை நெறைந்த ரொம்ப அழகா இருக்கும் ஆக்சுவலி என்னன்னா தண்ணி உள்ள பிரச்சனை இருக்காது நம்ம நகரத்தில் வாழதுனால வந்து போர் வாட்டர் அந்த மாரி தான் யூஸ் பண்ணுற மாரி இருக்கு ம் நான அ நகரங்கள்ல ஒப்பிடும் போழுது வந்து கிராமம் வந்து ரொம்ப தூய்மையா இருக்கும் காற்றா இருக்கும் அமைதியாவும் இருக்கும்
உஹூம்
இந்த மாரி இருக்கும்போது வந்து எனக்கு கிராம வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா அ எங்க பில்டிங் நாங்க ஆக்சுவலி பில்டிங்ல தான் இருக்கிறோம் அங்க ஆ வே நான ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து அந்த இடத்துல இருந்து என்ன ஆச்சு அப்டின்னா கீழல்லாம் ஷாப் எல்லாம் இருக்கும் அங்கல்லாம் வெல்டிங் கட எந்த நேரமே வந்து என்ன இருககல சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும் அந்த மாரி இருக்கப்போ வந்து எனக்கு வந்து அது உண்மை சொல்ல போனா எனக்கு தலைவை எனக்கு நான் வந்து ஒரு டூ இயர்ஸ்கு முன்னாடி நான அது கண்டுபிடிச்சது அங்க இருக்கப்போ எனக்கு கண்ணு எல்லாம் ரொம்ப வலிக்கும் ஹெட் பெயின் வரும் மைக்ரன்ஸ் ப்ராப்ளம் கண்ணாடி போடலும் அந்த மாரி எனக்கு தள்ளப்பட்டாங்க அப்பறம் நான வந்து லீவ்ல ஒன் மந்த் லீவ்ல இப்ப கூட நான் வந்திருக்கேன் எனக்கு கண்ணுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல ஆக்சுவலி என்னன்னா கிரீன் கலர் எங்க வீட்ட சுத்தி வந்து வயக்காடு ப்ச் அங்க வந்து வெண்டைக்காய் போட்டிருப்பாங்க பருத்தி போட்டிருப்பாங்க நெல்லு போட்டிருப்பாங்க எங்க வீட சுத்தி இருக்கப்போ வந்து நான் காலையில எந்திச்சு எ ஏன் முத்ததெல்லாம் தொளிச்சுட்டு வந்து வாசல்ல உட்காந்துட்டுதான் காபி போட்டு அத பாத்துட்டே குடிப்பேன் அந்த உண்மைக்குமே ரொம்ப நல்லது ஒரு இனிமையா இருக்கு
கண்டிப்பா அதாவது கிராமப்புற வழக்கைன்றது பாத்தீங்கன்னா நிச்சயமா என்னதான் சிட்டியில நம்ம வந்துட்டு அ ஒரு ஐடி ஐடி கம்பெனிகள் தொழிற்சாலைகள் ஏதாவது ஆ பார்க்க அப்டின்னு சொல்லிட்டு கண் கவரக்கூடிய இடங்களா இருந்தாலும் சிட்டில நம்ம கிராமப்புறங்கள்ல வரும்போது அது ஒரு தனித்துவமான மகிழ்ச்சியை கொடுக்கும் சிஸ்டர் எனக்கு பொறுத்தவரையில ஏன்னா சென்னையில ஹ படிச்சது அதுக்கப்பறம் அப்பறம் வந்துட்டு பாத்தீங்கன்னாங்க அங்க வேல செய்து இதுன்கிற காலகட்டங்கள்லாம் வந்து பார்கும்போது அந்த வாழ்க்கை நல்லாதா இருக்கும் ஆனா அங்க வந்து நம்ம ஓட்டுறதே தெரியாது நாள் வந்து இன்னைக்குதான் கால் விடி இன்னைக்குதான் காலையில விடியதுன்னா திரு அதுக்குள்ள நைட்டு போயிடுச்சா அப்டின்ற மாரி தான் தோணும் ஆனா கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமே நம்ம வந்துட்டு அதை வந்து சந்தோஷமா ஆன் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும் நண்பர்களோட அ சொந்தங்களோட ஆ அது வந்து உண்மையாலுமே சொல்லணும்னா கண்டிப்பா அது வந்து சொர்க்கம் சொல்லலாம் கிராமத்து வாழ்க்கைன்றது
கண்டிப்பா ஏன்னா அந்த கிராமத்து வாழ்க்கைய நீங்க பாருங்களே நம்மள சுத்தி வயலு மா மரங்கள் இருக்கும் நம்ம ஊர்ன்னு சொல்லலாம் குளம் இருக்கும் கிணறு இருக்கும் காலையில வந்து நீங்க இங்க விடிய காலைல எந்திரிச்சி வந்து பாருங்க பறவைகள் வந்து அந்த சவுண்ட் விட்டுட்டே இருக்கும் அந்த குரல் வந்து கேக்குறது ரொம்ப இயர்லி மார்னிங் அத கேக்குறதுக்கு ரொம்ப அமைதியா இருக்கற இடத்துல வந்து பர்ஸ்ட் பர்ஸ்ட் எந்திரிக்கிறது வந்து பறவைகள் தான் அது வந்து ரொம்ப இனிமையான குரல்ல வந்து கிச் கிச்சுன்னு செஞ்சுட்டு இருக்கும் அதெல்லாம் கேட்கும்போது வந்து ரொம்ப ஒரு மெலடிஸ் இல்ல எவ்வளோ அழகா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அது போக தூய்மையான காற்று கிடைக்கும் மார்னிங்ல பாருங்க நல்ல நான் வந்து இப்போ வந்துங்க நான் அங்க கூட வாக்கிங் பண்ணல இங்க வந்து எனக்கு எய்ரிலி மார்னிங் வந்து கொஞ்சம் பீல் ஆகுது கோல்டா பீல் ஆகுது நல்லா காத்து அடிக்க போவேன் ரெயிலிங் மார்னிங் ஒன்க்கு சொல்ல போனா நான் வாக்கிங் போனந்தேன் காலையில ஏன்னா அந்த கா அந்த காத்த வாங்கறக்காண்டே நான் வந்து ரொம்ப வாக்கிங் போறேன் ஏன்னாஹ ஒரு விஷயம் நம்ம வந்து சிட்டி லைப்ல வாழப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்த மீட் பண்ணி பேச மாட்டோம் நம்ம கால்ல அப்புறமா சாயங்கரம் வரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க பக்கத்து வீட்டுல யாரெல்லாம் இருக்கா என்ன பண்றாங்க அந்த மாதிரி எதுவும் கே்கறது கிடையாது ஆனா நம்ம கிராமப்புறத்துல வந்து என்னன்னா இன்னைக்கு வந்திருக்கோ நாளைக்கு நம்ம நா எந்திக்க முடியல வாசலை தண்ணி தெளிக்கான கூட என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துல வந்து என்னமா என்னாச்சு உனக்கு எவும் உடம்பு சரிய இலையாம்மா அப்படி வந்து கேட்பாங்க நம்ம கிராம மக்கள் உண்மைக்கும் சொன்னால் அன்பாவும் இருப்பாங்க ரொம்ப ஏன்னா ஒருவ ஒருவருக்கொரு வந்து கஷ்டப்பட்டாலுமே இப்போ நான் அவங்க வந்து கேட்கறாங்க என்னம்மா நீ காலையில எழுந்திக்கல உனக்கு உடம்பு சரியலனா இல்லைம்மா நான் வந்து உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன் சாப்பாடு கொண்டு வரேன் அந்த மாதிரி வந்து நம்ம கிராமத்து மக்கள் இருப்பாங்க இன்னொன்னு வந்து பண்டிகைன்னு சொல்ல போனா நம்ம கிராமத்துல வந்து ஆஹ் தீபாவளி பொங்கல்லாம் நல்லா இருக்கும் நீங்க பாருங்க நம்ம வீட்டுக்குள்ள மட்டுமே செலிப்ரேட் பண்ண மாட்டோம் சிட்டி சைடு்ல எல்லாம் வீட்டுக்கு மட்டுமே நம சாப்பிட்டோமா டிவி பாத்தோமா டிவி பா போர் அடிக்கா ஏதாவது ஷாப்பிங் மால் போவோம் இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஏதாவது மூவி போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஆனா நம்ம கிராமப்புற வாழ்க்க வந்து அப்படி இல்ல எல்லாரும் கூட்டமா இருப்போம் எல்லாரும் சமைப்போம் இன்னைக்கு என்ன சமையல் பன்னலாம் இன்னைக்கு என்ன மாரி சமையல் பண்ண என்னென்ன சமையல் பண்ணலாம் செல்லி நாம மேனு எடுப்போம் ஏன்ன ஒருஃப்மிலி ஒரு நாலு அஞ்சு ஃபேமிலி வரங்கான ஒரு மேனு எடுப்போம் இன்னக்கி இது பண்ணலாம் இது பண்ணலாம் சொல்லிட்டு அன்னக்கி அது நான் வெஜ்ஜி எடுப்பாங்க சிக்கன் எடுப்பாங்க பபிஷ் எடுப்பாங்க அதுலேயே குழம்பும் வைப்பாங்க ஃப்ரையும் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சாப்பிடப்ப வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்து கிராமப்புறங்கள்ல படிச்சுஹ் சென்னையில படிச்சுட்டு இருக்க காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நான் ஒவ்வொரு அதாவது என்ன என்னோட ஊர் பஸ்சு அதாவது நம்மளுடைய ஊர் பஸ் போனாலே நம்மளுக்கு டக்கு ஞாபகம் வரும் ஏய் நம்ம ஒவ்வொரு பஸ் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கும் அந்த நண்பர்கள்கிட்டயும் ஷேர் பண்ணியிருக்கேன் நண்பர்கள் ஏ என் ஊர் பஸ் போவுதுடா அப்படின்னுல்லாம் நண்பர்கள் வந்து ஷேர் பண்ணும் போது நம்மளுடைய கிராமத்தோட அஹ நினைவுகள் வந்து எனக்கு வரும் அதே மாதிரி நண்பர்களும் சொல்லுவாங்க இப்ப கொடைக்கிளம்பி ஊருக்கு போயலாண்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க சோ அந்த காலகட்டங்கள் வந்துட்டு நம்மளுடைய கிராமம் அந்த பசுமையான நினைவுகள் நண்பர்கள் நம்ம வாழ்ந்த சூழ்நிலைகள் வந்து நமக்கு நினைவுபடுத்தும் இன்னொன்னு வந்து என்ன விஷயம்னா அஹ் கிராமங்களல திருவிழாக்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும் கிராமங்களினாலே திருவிழாக்கள் அக்கம் பக்கத்தினர் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அஹ் அந்த திருவிழாக்கள் கொண்டாடும் போது வந்துட்டு உறவுகளும் அதாவது பேசாதவங்க கூட பேசுவாங்க சொந்தக்காரங்க சோ அந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கும் இந்த திருவிழா நண்பரகளோட பேசுறது ஆஹ் அவங்களுக்கு நம்ம பண்டிகை காலங்கள்ல உணவுகள் எல்லாம் சமைச்சக்கிறது அதை வந்து அவங்களுக்கு ப பரிமாறி கொடுக்குறது அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு நம்ம அன்னதானம் பண்றது இந்த மாதிரி திருவிழாக்கள் காலத்துல நடைமுறையில் இருக்கறது ரொம்ப நல்ல விஷயம் சிஸ்டர்
கண்டிப்பா நீங்க சொல்றது தோல்லாம் உண்மைதான் ஏன்னா நீங்க சொன்னீங்கல்லாம் இதே மாதிரி நானும் சிட்டிசைல பார்த்தேன்னா ஆக்சுவலி எங்கெல்லாம் நான் வந்து எந்த சைடுல நார்த்து சைடு அப்ப வந்து எல்லாமே அங்க நா சரி நார்த் இந்தியன்ஸ் தான் மோஸ்ட் ஆப் இருப்பாங்க ஹிந்தி எப்டி பேசுவாங்க நான் எங்கேயாவது வெளியில போனோ எங்கயாவது ட்ராவல் பண்ணணும்னா ஆஹ் உண்மைக்கும் சொல்ல போறோம்னா தமிழ்ல எங்க பேச இருந்தாலும் நான் சடன்லி அந்த ஸ்பாட்ல அவங்க திரும்பி பார்ப்பேன் நீங்க தமிழ் தமிழ் சவுத் இந்தியனா அப்படின்னு சொல்லி நின்று யாருன்னு எனக்கு தெரியாது அவங்க எந்த ஸ்டேட்ல இருந்து கூட தெரியாது ஆனா அங்க பேசுறாங்க நம்ம நம்ம நம் நம்ம மக்கள் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு நின்று பேசிட்டு போவேன்னா திடீர்னு நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம மொ மொழி தெரியும் ஆனா நம்ம வந்து வேற இடத்துல வந்து இருக்க போப்போம் நம்ம ஆட்காகளா யாரோ ஒரு ஆள் வந்து இருக்க போப்போம்ங்க இப்ப இருக்காங்குளே அப்டி சொல்லி அந்த இடத்துல தெரியாத முகம் கூட நம்ம சிரிச்சு பேசற அந்த சந்தோஷம் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி நம்மளுகுள்ள திங்ஸ் நம்மளுகுள்ள உணவு பொருட்கள் இருந்தாலும் செரி அங்க கெடைக்கும் போது ஐய்யயோ நமக்குள்ளதா அப்டின்னு சொல்லிட்டு நா எவ்ளவு பைசை கொடுத்தன வாங்கி நான் சாப்ட்ருக்கே ஏன்னா நம்ம கிராமத்துல உள்ள எல்லா மே வந்து உண்மைக்குமே மறக்க முடியாது
கண்டிப்பா-கண்டிப்பா எங்க கூட என்னுடைய கல்லூரி காலத்துல கூட சிஸ்டர் நா என்னுட என்து என் ஊர் பக்கத்து டிஸ்ட்ரிக்ன்னு சொல்லுவாங்க பக்கத்து மாவட்டங்களா இருந்தாலும் அல்லது என்னுடைய ஊர் ஊரு பக்கத்துல இருக்கிற ஊரா இருந்தாலும் சரி அவுங்கள பாக்கும் போது ஒரு சந்தோஷம் டே என் ஊருக் க்காரம்பா ஏன் ஊருக்கார வரான் செரி அப்ப டிபார்ட்மென்ட் அதாவது ப்ப துறைகள் மாறி மாறி இருப்போ பாத்தீங்களா கல்லூரியில அப்ப அவுங்கள சந்திக்கும் போது ஏன் ஊருக்காரன் வந்திருக்கா நா பேசிட்டு வரே அப்டின்னு சொல்லிட்டு அவுங்களுக்கான ஒரு நேரத்த ஒதுக்கி பேசிட்டு அவுங்க நண்பர்களா வரும்போது அதே மாரி விடுமுறை தினங்கள்ல நம்ம நம்ம ஒரே பஸ்ஸ புடிச்சு ஹ திரு திருவிழாக்கள் காலத்திலயோ பண்டிகை காலங்களிலோ நம்ம கிளம்பி போறது அவுங்களுடைய ஒரு ஹ புதிய நட்பு வந்து ஏற்படுத்துதுன்னு நெனக்கிறேன் சிஸ்டர்
கண்டிப்பா தோழா ஏன்னா நம்ம வந்து இப்ப கிராமப்புறத்துலன்னா இப்ப ஒரு கிராமப்புறத்தனாலே கோவில் கொட வைப்பாங்க உங்களுக் கேள்விப்பட்ருக்கீங்களா திருவிழா அந்த மாதிரி வைக்கோ பாருங்க த்ரீ டேஸ் கொண்டாடுவாங்க ஆனா நம்ம வந்து சிட்டி சைட்ல இருந்து வந்தாலுமே ஆக்சுவலி நா பாத்தேன் புதுசா இருக்கு இதெல்லாம் இப்டில்லா பண்ணுவாங்களா அங்க கோவில போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வருவாங்க அந்த கொட்டு ஏனா நா வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன் நம்மளுக்குள்ள பெஸ்டிவல்ஸ் ஏனா எந்த நம்மளுக்குள்ள சவுத்துக்குள்ள டிரம்ஸ் தான் நல்லா இருக்கும் அடிக்கிறதுலயே அது ரொம்ப எனர்ஜியா இருக்க மாரி இருக்கும் மத்த சைடுல வந்து அந்த மாரி து இருந்தது மாரி நா பாத்ததுங் கெடையாது கேள்விப்பட்டதுங் கெடையாது ஏன்னா வந்து நம்ம கிராம கிராம அப்பற வந்து
உம்
கிராமப்புறத்துல வந்து நீங்க சொல்றீங்கல்ல நம்மளுக்கு வந்து ஈஸியா அவுங்க பாருங்க நம்மளுக்கு வந்து இப்ப நா கிராம என்னோட கிராமத்துலனா நான் வந்து ஆ நா செய்யல இருப்போம் ப்ரெஷ்ஷான மில்க் கெடைக்காது அவுங்க மிஸ் பண்ணி கொடுக்கறது பவுடர் பலதா இருக் உம் ஆக்சுவலி நா அது பாயில் பண்ண எப்பவுமே கீழ எல்லா என்ன இருக்குன்னா மாவு மாரி இருக்கு அடிபிடிச்சிரும் எப் ப்பொழுதுமே ஒரு பால வந்து நம்ம சூடு பண்ணப்பவு அடிபிடிக்காது நா அப்ப சொல்லுவே இந்த ந்த மாரி ஆனா இங்க வந்த நா இன்னைக்குமே சொல்றே நா வந்து நம்ம கிராமத்துல உள்ள பாலும் செரி மோரும் செரி காய்கறியும் செரி இதெல்லாமே நா மிஸ் பண்றேன் இங்க வந்தா என் பிள்ளைகள கூட்டிச்சுடுவேன் இந்த பால் வந்து நல்ல பால் இத குடிங்க அப்டி சொல்வாங்க ஆனா என் பொண்ணு அத குடிச்சுட்டு இதுதா வித்தியாசமா இருக்குமா இது நல்லா இல்லம்பா இல்ல இல்ல இதா சாப்படணு அப்டின்னு சொல்லி கம்பல் பண்ணுவே ஏன்னா நம்ம கிராமத்துப்புறத்துல கெடைக்கிறது பசும்பாலு நேச்சுரலாவே எந்த கெமிக்கலு கெடையாது எதுவுமே கெடையாது இது வந்து நல்ல சாப்பாடு
கண்டிப்பா கண்டிப்பா அதுவு நாம நம்ம நம்ம நாட்ல அதாவது நம்ம கிராமங்கள்ல கெடைக்கிற முக்கியமான ஒரு அத்தியாவசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பால்தா சிஸ்டர் நாங்க சென்னையில இருக்கும்போது ஆ க இப்ப கடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது தூய்மையான பாலான்னு தெரியாது பால் பவுடர் கலக்கறாங்களான் தெரியாது ஆனா ம் அதிகபட்ச் பாத்தீங்கன்னா பால் தான் ஒரு அத்தியாவசிய முக்கியமா நா நெனக்கிறே சிஸ்டர்
பால் வந்து அத்தியாச பொருகள் நம்ம வந்து அது சுத்தமா இருக்கா அப்டியே வந்து கெடைக்கான்னு தெரியல நம்ம வந்து நூறு ரூபா ஒரு லிட்டரு நூறு ரூபா இரநூறு ரூபாய் கொடுத்து வாங்குவோம் நான் வாங்கறப்போ ஒரு லிட்டரு எங்க அந்த சைடல வந்து நூத்தி இருபது ரூவா ஆனா ஃபிரெஷ் இல்ல அது படர் ஆனா இதே இது நம கிராமப்புர கிலோ நாற்பத்தஞ்சு ரூபா
பரவால்ல கண்டிப்பா சிஸ்டர் நமக்கு நேரமும் அதிகமாயிடுச் சிஸ்டர் ம் தேங்க்யூ சார்